ஓகே
ஹலோ ய எஸ் மேம்
கண்டுபுடிச்சிட்டிங்ளா
வாட் ச்
ப்ராவெர்ப்ஸ்
விடுகதை
ம் இதா ப்ராவெர்ப் ம்
சொல்லுங்கள்
ஜஸ்ட்ட மினிட் ஐ வில் பைண்தா பெஸ்ட் ஒன் பார் யூ
ஓகே
ரு கொம்பம் மாடு ஒரு கொம்பால் முட்டது அது என்ன
எது
மூன்று கொம்பு மாடு மூணு கொம்பு இருக்குற ஒரு மாடு ஒரே முள்ளுல ம முட்டு அது என்ன
மூணு கொம்பா
ம்
ரோஸ் செடியா ஆ
இல்ல கிட்ட வந்துட்டீங்க இன்னோ கொஞ்சோ வாங்க
அப்ப ஃப்ளவர்ஸா
இல்ல
தெரிய்ல்ல
ஆ அதோட செடிதா நீங்க பக்கத்துல போனாலே அது உங்கள குத்திரு
நறைய செடி குத்தோ எந்துச் செடின் நா சொல்ல
சார்பா இருக்கு
தொட்டாச்சினிங்கியா
ம்ம்
ம் அதுலியு முள் இருக்குமே காந்தி முள்ளுலியு முள் இருக்கோ
மாஹ
அது என்னாது கையுட காய் சொல்வாங்ளே ஐயோ அது என்னாது மரோ